ஹலோ
ஹலோ
வணக்கம் சர் சொல்லுங்க சொல்லுங்க சர்
ஆ மேடம் வந்து இப்ப ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சு நடத்திட்ருக்கீங்ளா நீங
ஆமாங் சர்
மேடம் எனக்கு வர திங்கள் கெழம கல்யாணோ வச்சிருக்கன்
ஓகேங் சர்
எனக்கு வந்து கேட்ரிங் சர்வீஸ் மத்த எல்லாமே நீங்கள் எனக்கு பண்ணி குடுக்குனும் ஹோட்டல் மேனேஜ் மட்டுமா மத்த எல்லாமே இந்த அரேஞ்மண்ட்ஸ் எல்லாமே பண்ணி
எல்லாமே பண்ணி குடுப்போங்க சார் நாங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து சார் பேசுறீங்க
ஆ நான் வந்து லைக் சென்னையிலேருந்து பேசுறேன் மேடம் நானு
சரிங்க சார் சரிங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்பதா ஏ புதுசா எங்களுக்கு கால் பண்ணி புக் பண்றீங்களா சார் ஹலோ சார்
ஹலோ
கேக்குதுங்களா ஸ்
ஆ கேக்குது மேடம் சொல்லுங்க
நீங்க இப்பதா எங்களுக்கு புதுசா கான்டக்ட் பண்
ஆமா மேடம் புதுசா எனக்கு இப்பதா உங்களோட கான்டக்ட் கெடச்சது நீங்க நல்லா சர்வீஸ்லருந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டே
ஓகேங்க சார் புரியிதுங்க சார் சென்னையில மோஸ்ட்லி எல்லா எல்லா ப்ரோக்ராம்க்கு நாங்கதா பண்ணி குடுக்குறோ
ஓகே
அதா நீங்க அது தெரிஞ்சி இது பண்ணிரு
ஆமா எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரெஃபர் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்து உங்க அவுங்க மேரேஜுக்கலா வந்து நீங்கதா பண்ணி் குடுத்தீங்களா ஃபுட்டுல இருந்து டெக்கரேஷன்ல இருந்து எல் லாமே நல்லா இருந்துச்சி
ஓகேங்க சார் இப்ப உங்க வீட்ல உங்களுக்கு மேரேஜங்களா சார் ஹலோ ஹலோ சார் ஹலோ
அ
கேக்குதுங்க ஆ இப்பதா கேக்குதுங்
ஆமா மேடம் ஆமா ஆமா ஆமா மண்டே மேரேஜ் மேடம் கமிங் மண் டே மேரேஜு ஒரு ஒன் வீக் தா இருக்கு
ஆ புரிதுங்க சார்
தா மேடம் கால் பண்ணே கேக்கறதுக்காக விசாரிச்சுட்ருக்கே
புரிதுங் சார் இப்ப பாத்தீங்கன்னா சார் மே ஸ்டேஜு வந்து டெக்கரேஷன்லந்து பொண்ணு வந்து டெக்கரேஷன் பண்ணுனாலு ஃபுட்டு வந்து சாப்பாடு போட்ற எடமு டெக்கரேஷன்லந்து அந்த சாப்பாடு பரிமாறதுலருந்து கிளீன் பண்ற ப்ராசஸ்லந்து எல்லாமே நாங்களு இங்க இருந்து தா சார் பண் அப்றமே மொத்தமா இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கற எல்லா விஷயமு நாங்க ஃபுல்லா எடுத்து நாங்களே முடிச்சி குடுக்குற மாரி பாக்றோ சார் எல்லாமே அப்டி தா பண்ணிட்ருக்குறோ இது வரைக்குமே நாங்க இன்னொன்னுப நீங்க என்னா சார் நீங்க எப்பேமே எங்களுக்கு புக் பண்ணனு ன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மூணு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாதான் செரி ஏன்னா எங்களுக்கு ஆர்டர்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா வந்துட்டே இருக்கும் எங்களோட கேடரிங் இதுனால ஹலோ ஹலோ சார் ஹலோ ஹலோ சார் ஹலோ சார் நீங்க பேசற்து கேக்கவே இல்ல சார்
கேக்குது நீங்க சொல்லுங்க
நீங்க பேசற்து எதுமே கேக்க மாட்டுதுங்க சார் எனக்கு அத்னாலதா சொன்னங்க சார் ஹலோ
ஆ கேக்குதா மேடம் ஹலோ
ஆ இப்பதா கேக்குதுங்க சார் சார் அ எல்லாமே நாங்களே முடிச்சு குடு த்துருவோ சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க த்ரீ வீக்ஸு போர் வீக்ஸுக்கு மின்னாடி சொன்னாதா சார் எங்களால வந்து பண்ணி குடுக்க முடியுமே இன்னொன்னு பாத்தீங் எங்களுக் ஆட்ரு பாத்தீங்கன்னா அதிகமா வந்துட்டேருக்கு எங்களோட கேட்ரிங்ஸ் கேட்ரிங் பாத்தீங்கன்னா எல்லா எடத்துலயுமே நல்லா ஒரு ஃபேமஸான இதுதா எங்களோட கேட்ரீங் ஆனா எந்த ஒரு விசேஷோ பிரத் டே வா இருக்கட் டு இல்ல மஞ்சள் நீராருக்க டு இல்ல ஒரு டெத்தோட வீட் ம் செரிங்க சார் எல்லாமே நா எங்களதா கூப்டுவாங்க நீங்க பாத்தீ தீங்கென்னா இப்ப ஒன் வீக்ல மேரேஜூ வச்சுட்டு எங்கள கூப்பறீங்க எப்டிங் சார் ஃபுட்டு எப்டி கேக்குறீங்க நீங்க நான் வெஜ்ஜி இல்ல வெஜ்
இல்ல உங்களால ஒன் வீக்ல என்ன ரெடி பண்ணி எனக் வெஜ் வெஜ்ஜா இருந்தாலு ஓகோ நான் வெஜ்ஜா இருந்தாலு ஓகே
ஏன்னா வந்து மேரேஜூ இனும்போது மோஸ்ட்லி எல்லாருமே நான் வெஜ்ஜூ யூஸ் பண்ண மாட்டாங்கல்லைங்க சார் வெஜூ வெஜ்ஜூ வெஜ்டேரியன் மட்டு தா யூஸ் பண்ணுவாங்க அ அந்த வெஜ்ஜில பாத்தீங்னா ஸ்வீட்டு அந்த மாரி இந்த பாயாசோ இந்த மாரி எக்ஸ்ட்ரா வேற எதனா ஆட் பண்ணனு அந்த மார்
அப்பளம் எனக்கு வந் லைக் அ நைட்டு வந்து சாம்பார் ரசம் காரக்கொழம்பு அப்ளோ எதாவது ஒரு ரெண்டு பொரியல் அந்த மாரி வச்சுக்ங்க எனக்கு அந்த மாரி மார்னிங் பாத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ் பூரி பொங்கல் தோசை அ எதாது ஒரு ஸ்வீட்டு போண்டா அந்த மாரி வெச்சுக்கிங்க ஓகேங்ளா
அப்படிங்ளா சார் ஓகேங் சார் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு வேலயு நைட்டு டின்னரு மார்னிங் பிரேக் ஃபாஸ்ட்டு நாங்க உங்களுக் பிரிப்பர் பண்ணி குடுக்கணு
ஆமா ஆமா நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கணு எனக்கு காலேலையு பிர்ப்பர் ஏன்னா நைட்டு வந்து நைட்டு கம்மியாத தா வராங்க நைட்டு ஒரு டூஹன்றடு பீப்பில்ஸ் வருவாங்க எனக்கு மார்னிங் வந்து ஒரு செவன் ஹன்ரடு டு எய்ட் ஹன்ரடு பீப்பிள்ஸ் வருவாங்க
அப்டிங்களா சார் ரிசப்ஷனுக்கு மேரேஜு க்கு சேத்து நா உங்குளுக் பண்ணி குடுக்கணு எல்லாத்தயு புரியலங்சார் இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட மண் டே இப்ப கா ரு மண்டே வந்து மேரேஜுங்களா இல்ல ரிசப்ஷனுங்களா சா
மண்டே மண்டே வந்து சண்டே வந்து சண்டே நைட்டு வந்து பொண்ணு வந்துரு ஓகேங்ளா ரிசப்ஷன் மண்டே மார்னிங் கல்யாணம்
அப்பிடிங்களா அப்ப சண்டே ஈவினிங் வந்து உங்குளுக்கு ரிசப்ஷனு அன்னைக்கு நைட்டு நாங்க டின்னர் பண்ணி குடுக்கணு மண்டே மார்னிங் வந்து உங்களுக்கு டிஃபன் பண்ணி குடு த்தர்னு அதானே சார் இப்ப பாத்தீங்கன்னா சார் எங்களு பாத்தீங்கன்னா எங்கள்ட்ட ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அம்பது பேர் இருக் காங்க அவங்கள நா பிரிச்சு வுட்டு ஒரு உங்க இப்போ நீங்க சொன்ன டேட்லயையு எனக்கு ரெண்டு மூணு ஈவென்ட்ஸ் வந்துருக்கு நா அதையு பாக்கணு உங்குளுக்கு பாக்கணுன் போது நா உங்களோட ஃபங்ஷன்ல பக்கத்தில நின்னு பாக்கற மாரி வராது என்னோட அஸ் அசிஸ்டன்ட் தா வந்து உங்குளுக்கு எல்லாமே பண்ணி குடுக்குற மாரி இருக்கு
கண்டிப்பா கண்டி
பேமெண்ட் பாத்தீங்கன்னா சார் நாங்க முடிச்சதுக்கு அப்புற வாங்க மாட்டோ ப்ச் பாதி பேமெண்ட் நீங்க முன்ன அட்வான்ஸ் கொஞ்ச குடுத்தாதா எங்களால எதுன்னாலு பண்ண முடியுமே அரேஞ்ச் பண்ணி பசங்களுக்கு வந்து வர பசங்களுக்கு எதனா ப்ச்
இல்ல மேடம் எல்லா எடத்துலயு எல்லா எடத்துலயு முடிச்சு குடுத்ததுக்கு அப் புறந்தா வாங்கறாங்க
இல்லங் சார் எங்களோட ப்ரொசீஜர் பாத்தீங்ன்னா பாதி பேமெண்ட் வந்து நீங்க அட்வான்ஸ் குடுத்துர்ணுங் சார்
ஏ அது எதுக்காக அப்
ஏ அட்வான்ஸ் குடுக்கணுனா சார் இப் ப்ப வந்து நாங்க பேமெண்ட் வந்து இவ்ளோன்னு சொல்லிட்டு பேசிடுவோ சார் சார் நெறைய இதுல வந்து நாங்க இத வந்து எங்ளுக் எக்ஸ் பீரியன்ஸ் இருக்கன்றதுனால சொல்றே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஏ நெறைய எட திர பாத்தீங்கனா எங்ளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டோ ஃப்ரெண்டா இருக்கட்டோ அ ரிலேட்டிவா இருக் தோ யாராந்தாலுமே முடிச்சி போ முடிச்சு குடுக்கத்க்கு மின்னாடி ஒரு பேமெண்ட் பேசி சரிப்பா பண்ணி குடுப்பா நல்லா பண்ணி குடுங்க பண்ணி குடுத்துக்கப்ப நீங்க சொல்ற அமௌன்ட குடுக்கறன்னு சொல்றாங்க சார் அதுக்கப்பறோ பாத்தீங்கனா பண்ணி குடுத்து முடிச்ச பிறகு இது சொரியில்ல அது சரியில்ல ச்ச எதனா ஒரு ரீ சொல்லி அந்த அமௌன்ட வந்து லெஸ் பண்ணதா பாக்குறாங்களே வெச்சு எங்குளுக்கு வந்து அது லாஸுதா சார் ஆவுது எப்மே புரிதுங்ளா ஏனா எங்ளோட ஃபுல் எஃபெக்ட் போட்டுதா நாங்க நல்லா செ நீங்க உங்குளோட மேரேஜிலே நீங்க பாக்கலா
உம்
வெ நா ஃபுல் எஃபெக்ட் போட்டுதா உங்குளோட சம்யல் வந்து எல்லாத்தியு ஏனா நைட்டும் பாக்குணு ஆ மார்னிங் பாக்கணும் போது அந்த டூ வே இதுமே பாத்தீங்கனா டூ டேஸ்மே பாத்தீங்கனா ஸ்டாஃப்புங்க யாருமே தூங்காமதா ஒர்க் பண்ணி ஆவனு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
கூ ஒடம்பு இதாவு எங்ளுக்கு அந்த பொருள்லா பண்ணி குடுக்கறது எல்லாத்துக்மே சேந்து எங்களுக்கு லாஸ்தான சார் அது
உம் உம்
முன்கூட்டியே பாதி அட்வான்ச வாங்கீறது.
இது நாங்கெல்லா அப்டி பண்ண மாட்டோ மேடம் நாங்க கரெக்ட்டா பேசின்து பேசு த்றபோ
ஓகேங் சார் நீங்க உங்குளோட புரொசீஜர சொல்றீங்க. நாங்க எங்களோட புரொசீஜரூன் சொல்லணு இல்லிங்ளா சார்
ஆ ஓகே ஓகே ஓ
அதுதா சார் வேற ஒன்னு இல்ல
செரிங்க மேடோ ஒன்னு பிரச்சன இல்ல பேப் பண்ணில்லா ஒன்னும் ப்ராப்ளம் இ
என்னா வேணுன்றத நீங்க ஒரு லிஸ்ட்டு போடுங்க லிஸ்ட்டு போட்டு வீட்ல உக்காந்து பேசி ஒரு லிஸ்ட் போட்டு எனக்கு அனுப்புங்க அனப்பி அதுல என் னானா வேணு எந்தெந்த டைம்லன் சொல்லிட்டு எவ்ளோ அமௌன்டுன்னு சொல்ட்டு நா உங்குளுக் லிஸ்ட் அனுப்பி உட்வே அது ஓகேனா சொல்லுங் சார் கண்டிப்பா நாங்க சிறப்பா வந்து எல்லாத்திமேம் நீங்க வந்து பொண்ணு பக்கத்துல நின்னா போதும் மே சு ஏ தாலி கட்னா போது அன்ற மாரி ஒர்க்க எல்லாத்திம் நாங்க முடிச்சு கு
எல்லா ஒர்க்கு ஏ டூ இஜெட் நீங்க பாத்துர்வீங்க ஓகேவா
மா இது ஸ்டேஜு வந்து பாத்தீங்கனா அலங்காரோ வரைக்குமே நாங்க பண்ணி குடுப்போ சார் குக்கிங் மட்டோ கெடையாது ஸ்டேஜ் அலங்காரோ பண்றதுலந்து டி ஜே வக்க தலந்து எல்லாமே நாங்க பண்ணுவோ சா
சூப்பர் மேடம் எல்லாமே நீங்க பண் டதுலந்தே எங்களுக்கு ஒன்னு பிரச் நாங்க போயிட்டு தனித்தனியா அலய வேண்டிது எல்லா இவன் நீங்க பாத்தீங்கனா எனக்கு ரொம்ப ரொம்ப வசதி. நா போயிட்டு யாரயு மத்தவங்க யாரயு டிபெண்ட் பண்ணி வைக்க வேண்டியதில்ல.
டீஜே வைக்கறதுக்கு ஒரு எடமோ அ அந்த ம்ச் பரிமாறதுக்கு ஒரு ஆள் கூப்படறது சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் கூப்படறது அதெல்லா வேணாங் சார் நீங்க மொத்தமா எங்கள்ட்ட பொரு ப்ப ஒப்படச்சிட்டீங்களாட வச்சீங்குங்க சார் நீங்க மேரேஜ் வந்து நின்னா போது அ உங்க நீங்க வந்து உங்க ஒய்ஃபுக்கு தாலி கட்டினா போது சார். அந்த மாரி வந்து நீங்க இது பண்ணிக்கலா நாங்க எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிச்சு குடுத்துருவோ சார் எந்த ஒரு கொறையு இல்லாம ஆனா நீங்க வந்து எந்த மாரி டெ பேஷன் என்ன மாரி இதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாமே நீங்க டீட்டெய்லா அனுப்பனா மட்டும்தான் சார் எங்களால
ஓகே டிசைன்ஸ்லாம் நாங்க சொல்றோம் ஓகேங்களா
ஆமாங் சார் அப்பதான் எங்களால ஃபுல்லா ஆ ஃபினிஷ் பண்ணி குடுக்க முடியும்
ம்
என்ன ஏதுன்னு பேசி முடிவெடுத்துட்டு எடுத்துட் எனக்கு இன்னிக்கு நைட்டுக்குள்ள சொன்னீங்கனாதான் நான் நாளைக்கு எல்லாரு கிட்டயும் பேசி டிசைட் பண்ணி வர சண்டே அன்னிக்கு பாத்தீங்கன்னா சண்டே மண்டே எங்க பசங்கள உங்ககிட்ட நான் அனுப்பிவிட முடியு சார்
சரி மேம் நா கண்டிப்பா நான் உங்களுக்கு நா பாத் வந்துட்டு நாஉனக்கு கால் பண்றேன் அட்வான்ஸ் பே பண்றேன் அப்பிடி இல்லன நா நேர்ல வந்து பாக் வரே மேடம்
வரீங்களா சார் ஏன்னா நீங்களு சென்னை தான் சொல்றீங்க நாங்களும் சென்
நா வந்து மீட் பண்ற ஒங்ள ஓகேங்ள பாத்துட்டு எப்டி இன்னான்றத பாத்துட்டு ஜஸ்ட்டு நீங் எங்யாது பிப்பு ப்ரிப்பேர் பண்ற மாரி நா சேம்புள் பாக்க முடியுமா இப்ப எதாதுன்
ஆ ஓகேங் சார் நாளக்கி பாத்தீங்கனா ஆ ம் வடபழனில பாத்தீங்கன்னா நாங்க ஒ ரிசப்ஷனுக்கு சமக்க தா சார் போயிட்ருக்கோ நாங்க வெனா அந்த கால் பண்ணிற் வாங்க அங்கவேனா நீங்க டேஸ்ட் பண்ணி பத்துட்டு எங்ளோட குக்கிங் எப்டி இருக்குன் பாருங்க எங்களோட சேர்வ் எப்டி இருக்குன் பாருங்க பாத்துட்டு உங்ளுக் புடுச்சுர்ந்தா ஓகேங்சார்
சரிங் மேடம் நா அங் வர நாங்க வந்து பாக்குறோ நா கண்டிப்பா அதே டேஸ்ட் கடை பாத்தா எனக்கு இன்னு இன்னு மனம் திர்த்தி ஆயிடு யோக்கேங்ளா பாத்துட்டு நா ஒங்ளுக்கு நா ஆட்ரு க்கா நா அட்வான்ஸ்க்லா பே பண்ற பே பண்ணிட்டு நம்ம நீங்க வர்ரமன் டே வந்து சாரி சண்டே வந்து நீங்க எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி குடுங்க நல்ல மடுல பண்ணி் குடுங்க இத பண்ணி குடுத்தீங்ன்னா நான் அடுத்தடு ஆஃபர் ஏ ஃப்ரெண்டு இருக்காங்க எ ஃப்ரெண்டோட அண்ண கா தம்பி இருக்கா நெறய பேர் இர்க்காங்க அவங்கிட்ட சொல்லி நா இன்னு நெறைய ஆர்டர் இது தரு
ஓகேங் சார் ஓகேங் சார் ஓகேங்க சார் நீங்க உங்கள நன் சார் தேங்க்யூ சார்